வணக்கோங்க
வணக்குங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லார்க்கேங்க
என்ன பண்றீங்க
நா இதோ சும்மாதாங்க வீட்ல இருக்கே நீங்க என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க
நானு வீட்ல தாங்க இருக்கே கொஞ்சோ வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டே சாப்ட்டு முடு ச்சாட்டு இதுக்கு மேல வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க
சரி செரிங்க நீங்க இருக்கது நகரமா இல்ல கிராமமாங்க நாங்க இருக்கது வந்து கிராமந்தா அதா கேட்டே
எங்குள்து நகரோந் தாங்க
ஓகே கிராமத்துல எல்லா நல்லா ஒரு இதுவா இருக்குங்க ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா இருக்குங்க உங்களுக்கு அங்க நகரத்துல இருக்கதால்லா எப்டி இருக்கு
எனக்கு வந்து இங்க இருக்கதுக்கு அந்த அளவுக்கு புடிக்காதுங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போனா எனக்கு ரொம்பவே புடிக்குங்க ஏன்னா எங்க பாட்டி வீட்ல வந்து நெறைய நீங்க சொல்ற மாரி நெறிய மரம் செடி கொடி இருக் க்கு வயல் இருக்கு இயற்கையான காத்து இருக்கு வெயிலு தெரியு பட் இருந்தாலு ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல வெளிய வந்தோனா அந்த அளவுக்கு நல்லா காத்து எல்லாமே பாக்கதுக்கு அந்த எல அசைய்றது அது இதுன்னு பாக்கற்துக்லா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே மாரி ஒரு சில எடத்துல்லா இப்பச்சாம் எல்லா எடத்துல்யு வந்து அலார மாரி வச்சுருக்காங்கள ஒரு மண் நேர்த்துக்கு ஒரு தடவ அலாரம் அடிக்கு நம்மு க்கோ அங்க இருக்கத்துக்கு நேரோ இப்டி போகுது அப்டி போகுதுன் தெரியு ஆனா வீட்ல இந்தா அந்த டைம் எப்டி போகுதுனே தெரியமாட்டேங்குதுங்க
ஆமா ஆமாங்க அந்த மாரிதாங்க இருக்கு ஜாலியா நாங்ளு சின்ன வய்சுல இர்க்கு போதெல்லான் பசங்களோட சேந்து நல்லா ஜாலி இந்த மாரி கொல்லி நலமல்லா இருக்குலன்னாங் அங்கல்லா போய் விளியாடுவோ ஒண்ணா சேந்து இந்த் ஏரெல்லா ஓட்டி புழுதி எல்லா பண்ணுவாங்க அங்கப் போய் நல்லா விளையாடுவாங்கய் இப்ப அந்த டைம் தாங்க எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர் அலவுல் துவாங்க இல்லங்க வேர்கல்ல தெரிம்மா உங்ளுக்கு ஆ வேர்கல்ல அது எப்டி வெளையுன்னு தெரிமான்
தெரியாது
அ அது எப்டி பண்ணுவாங்கனா இந்த டைம்லதா எங்கூர்ல வந்து வேர்கல்ல வந்து பயிரிடுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா மழ இந்த வான பாத்த பூமின்ற மாரிதா சொல்லுவாங்க பம்சட் நேலா வச்சுரா அத வந்து பண்ண மாட்டாங்கய் ஏரு வந்து உழ்துட்டு அதுக்கப்புறோ வந்து ஒர் ரெண்டு மூண் டைம் உழுதுவாங்க அதுக்கப்பற்மா வேர்கல்ல போட்டு ச நல்லா திம்ஸ் மாரி இது பண்ணிட்டு அதுக்கப்றோ என்ன பண்ணுவாங்கனா மழ வந்து உனே கொஞ்சு நாள் கள் ச்சி செடி மாரி வந்துரு ஒரு சின்ன சின்ன செடியே வந்துரு ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ளே செடி வந்துரு அது கூடஸ் தைல்ல கலையெல்லா இருக்குங்க வேஸ்ட்டு பில்லல்லா இருக்கு அத வந்து வெட்டி வெட்டி களைையெடுப் ப்பாங்க ஆ களை எடுப்பாங்க அந்த மாரி வந்தோனே என்ன ஆகுனா மூணு மாச தாங்க அந்த வேர்கல்ல வர்ரத்துக்கு மூணு மாஸ்த்துலு நல்லா செடி பெருசாய்டு அந்தவ் பரட்டாசி மாசோ சொல்லுவாங்கல்ல வைகாசில இப்போஸ் போட்டு வைகாசி ஆணி அந்த மாரி டைம்ல போட்டு புரட்டாசி மாஸ்த்துல வந்து அறுவட பண்ணிடுவாங்க நல்லா இருக்குங்க நாங்கல்லா அப்பு சின்ன வய்சுலப் போவோ வேர்கல்லல்லா பறிக்க நீங் அந்து மாரி எங்கன்னா போய்ர்க்கீங்ளா
இல்லங்க ஆனா என் ஃப்ரெண்ஸ் எல்லா சொல்லிர்க்காங்க வேர்கடல போட்டாங்க வீட்ல அது போய் பறிக்க போனோ ரொம்ப கையெல்லா வலிக்கு அத எடுத்து பறிக்கற்த்துக்குள்ள திருப்பி அத உரிக்குத்துக்கே இன்னு பயங்கரமா கைவலிக்குன் வந்து ரொம்ப வந்தும் பொழம்பிட்ருப்பாங்க எல்லார் மே நா சொல்லி தா கேள்விப்பட்ருக்கே எனக் அத பத்தி தெரியாது அதே மாரி நம்ம அரிசி அந்தப் ஆ எல்லா சாப்புறோல்ல அது கூட எப்டி வந்து வா ல வெளையுறாங்க அப்டின்னு கூட எனக்கு தெரியாது ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட சொன் கேட்டேன் டவ்ட் ட்டு இந்த மாரி எங்கந்து வர் ரு இதெல்லா அப்டின் சொல்லிட்டு கேட்டே அவங்களு எனக் வந்து சொன்னாங்க இது மாரி கட இருக்கு நாட்டு மருந்து கட அந்த மாரி கடைகளா ருக்கு அதுல வந்து வெத மாரி குடுப்பாங்க அந்த வெதையத் தூவிதா இந்த மாரி வர வப்பாங்கன்னு எ ஃப்ரெண்டு சொல்லிதா எனக்குமே தெரிஞ்சுக்றே நானுமே
ஆமாங்க அத வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்னா அந்த வெத நெல்லுன் சொல்லுவாங் அத வெத் த நெல்ல வாங்கினன்ட்டு கொஞ்சுமா குறிப்பிட்ட ஒரு எட தரிக்கு நல்லா ச்சேரு மாரி பண்ணிட்டு தண்ணி விட்டு ச்சேர் ச்சேர மாரி பண்ணி ட்டு வத நெல்ல வந்து எறச்சி விட்ருவாங்க அதுக்கப்றோ அந்த நெல்லு வந்து சின்ன சின்ன புல்லு புல்லு மாரி செடி மாரி வரு அதுக்கப்றோ அத புடிங்கி அத வந்து நாத்துன் சொல்லுவாங்க அது என்ன பண்ணுனா மத்த நெலத்துலல்லா நல்லா தண்ணி நெரப்பி சேத மாரி பண்ணிட்டு அதுல வந்து ஒன்னொண்ணா ஒன்னொண்ணா ஒன்னு இல்ல ரெண்டு மூணு அப்டி சேத்து நாத்து நடுவாங்க அது மாரி நட்டு அது வருங்க அரிசி வந்து அது வந்து மேல வருங்க அது அரிசிலயுமே நறைய வெரைட்டி இருக்கு ரெண் மூணு மாஸ்த்துல ஆறு மாசத்துல வர மாரி இருக்குங்க
கண்டிப்பா எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஆனா நீங்க சொல்லி நா தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ச சந்தோஷோ இந்த மாரி செய்வாங்கன்றத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லாருக்கு கேக்கறதுக்கு
ஆமா ஆமாங்க நானுமே சின்ன வய்சுலலா பாத்ததுல்ல இப்ப வந்து சமீப காலத்து கொஞ்சோ வர்ஷத்துக் முன்னாடிதா மழ எல்லா நறைய வந்தது இல்லங்க அப்ப எல்லா எடத்துலயு கெணறு ஏரி எல்லா நெறஞ்சதுன் சொன்னாங்களா அப்பாத்துல இருந்துதா எங்க ஊர்லயு ஸ்டாட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நானுமே அத பெருசா பாத்ததுல எது செய்வாங்கன்னா அதிகமா இந்த வேர்கல்ல தென்னந்தோப்பு இதுதா இருக்கு உங் உரு ச
செரி சேரி எங்க வீட் எங்க ஊர் சைட்லலா பாட்டி ஊர் சைட்லா நறைய இருக்குங்க இப்ப கூட நாங்க போன மாசோ போய்ட்டு வந்த போது எங்க மாமா பசங்க எல்லாருமே வந்து நுங்கு மரத்துக்கு மேலயே ஏறி நுங்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்சி எடு துட்டு வந்து குடுத்து கட் பண்ணி அது சாப்ட்டோங்க ஐ எப்போமே வந்து நம்ம வந்து கடைல வாங்கி சாப்பறதவிட அப்பவே நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்து அந்த நுங்கு மரம் நிழல்லே உக்காந்து சாப்டும்போது அது ஒரு தனி ருசிய குடுக்குங்க நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ஆ ஃப்ரெண்ஸ்கூட உக்காந்து அரட்ட அடிச்சிட்டு நம்ம சாப் ம் போது அது நல்லா இருக்குங்க எங்க பாட்டி வீட்ல வந்து எல்லாமே இருக்குங்க எப்டி சொல்றது மாங்கா செடில நறையா மாங்கா வெச்சிருப்பாங்க அதே மாரி கீர வகைல முருங்கக்கீர இருக்கு முருங்கக்கீர அதுக்கப் றோ வாழக்காச்செடி அந்த வாழமரோ
ஆமா ஆமாங்
பாங்க அது எல்லாமே இருக்குங்க அங்க வந்து ஆ கருவேப்பல மொளகா செடி நறைய இருக்குங்க அங் அதனால வந்து பாட்டி வீட்டுக்கு போணு அப்டின்னா ஒரு சந்தோஷமா இருக்கு அவுங்களே வந்து அந்த வயல்லெல்லா வந்து எல்லாமே வந்து வெள பாங்க வெளச்சி அறுவடையு பண்ணுவாங்க அதெல்லா பாக்கும்போது நல்லாருக்கு
பரவால்லங்க நீங்க நகரத்துல இருக்குறன் சொல்றீங்க ஆனா கிராமத்துல பண்ற விஷயமல்லா உங்களுக்கு தெரியுது உங்க பாட்டி வீடு அங்க இருக்
ஆமா பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு அப்பப் ப போவேங்க அதனால எல்லாமே தெரியு
பரவால்ல பரவால்லங்க நம்ம வந்து எல்லாத்தையு தெரிஞ்சுக்குறது நல்லதா எனா நம்ம வந்து வீட்லேகூட மாடி தோட்டோ மாரி வெச்சு சின்ன சின்னதா ஒரு காய்கறி இல்ல தக்காளி பச்ச மெளகா இல்ல கத்திரிக்கா அந்த மாரி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு தேவையானத நம்பளே கூட செஞ்சுக்குலா நம்ம வந்து நகரத்துல இருக்கோ நம்மளாட்ட விளைவிக்க முடியாதுன் இல்ல நம்ம வந்து சின்னதா தொட்டி மாரி அமச்சு மேல மாடி தோட்டத்துல செய்யலாங்க நீங்க அந்த மாரி எதனா பண்ணிருக்கீங்களா மாடில
நா செடிகல்லா வெச்சுருக்கேங்க பட் வந்து அது கொஞ்ச நாள்லே வாடிடுமா அதுனால நா எதுமே வந்து முயற் சி பண்றது இல்லங்க ஆனா வீட்ல இங்க வெளிய வந்து என்னன்னா மருதாணி செடி வச்சுருக்கோம் அதே மாரி மாதுள பழ செடி நம்ம வந்து சாப்டுட்டு அந்த வெததெல்லா தூக்கி போடுவோ இல்லங்க அதுல வந்து மாதுளம் பழ வந்தது அது வந்து கொஞ்ச துவர்ப்பா ஒரு மாரி சின்னத தா இருக் கும் பழுக்காது அந்த அளவுக்கு நம்ம வீட்ல செடி காய்க காய்கறது பட் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க அதுனால வந்து அது குரிச்சிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருவோ அதே மாரி துளசி செடி செம்பருத்தி செடி அந்த மாரி நெறய செடிங்க இருக்குங்க கனக்காமர செடி கூட வச்சிருக்கோ காக்கடா வச்சிருக்கோ அந்த மாரி ஒரு சில செடிங்க நாங்களே வச்சி எங்களுக்கு தேவன்றமோது எடுத்துக்குவோ மெளதாவு வந்ததுங்க
பரவால்லங்க உங் வீட்லயு நெறய செடி தா இருக்கு இங்க எங்க வீட்லயு நெறய செடிங்க இருக்குதே இந்த பலாமரம் இருக்குலாங்க அது இருக்கு அதுக்கப்புறமா சீத்தா சீத்தா பழ இருக் கில்ல சீதா மர இருக்கு எங்க வீட்லயும் உங்க வீட்ல இருக்கற மாரிதா வாழ மரோ இருக்கு அதுக்கப்ரோ சிம்பருத்தி பூ ஆ ஜாத் திமல்லி முல்லபூ இந்த மாரி எல்லா செடியு இருக்கு ஆனா அதிகமா என்ன விட எங்க மாமியார் தா அதப் பராமரிப்பாங்க நா அவ்ளவா இது இது பண்ண மாட்ட ஆனா எனக்கு வந்து சின்ன வயிசில அது மேல ஆர்வோ இருந்தது இப்ப கொஞ்ச கொஞ்ச அம்மா பாத்துக்கிறனால அவங்களேப் பாத்துக்கிறாங்க தா நா அமைதியாவிட் க நீங்க அத ஆர்வமா எடுத்து செய்வீங்ளா இல்ல வீட்ல யாரு செய்வாங்
இல்லங்க நா பண்ணனு அப்டினா ஆர்வமா செய்வ ஆனா நா கொஞ்ச வளந் துட்டு அது வரல அப்டினானா எனக்கு மனசு கஷ்டமாயிடு ஆனால என்னைக்காச்சு ஒரு நாள் தா பண்ணுவ அப்பப்ப தா அப்ப தண்ணி ஊத்துவாங்க வீட்ல இல்லப்பா கோ மட்டு மருதானி செடிக்கும் ஆ பாப்பா அந்த அந்த பப்பாளி செடி இருக்கு பக்கத்துல கூடவு வந்து ம ஆ மாதுள பழோ செ டி இருக்கு அதுக்கு மட்டும் மேல டேங்க் புல்லாயிடுச்சின்னா தண்ணி வரு அதுக்கு மட்டு அப்பா எப்பமே தண்ணி விட்டுடுவாரு எக்ஸ்டாவா இந்த பக்க செடி நம்ம தண்ணி விட்டுட்டு நம்ம வீட்ல உள்ள வந்துட்டோ அப்டின்னா நா வெயில் டைம்ல என்னப் பண்ணிறாங்கன்னா நாய்ங்க வந்து படுத்துடுதுங்க அது செடி எல்லா வந்து ரொம்ப வந்து கெட்டு போய்டுது அத நம்மளால வந்து திருப்பியு வந்து இது பண்ண முடியல தோண்டி தோண்டி எடுத்துடுறாங்க அவங்க ஐயித் டம் மா இருக்கவே அவங்க நல்ல ஜாலியா வந்து படுத்துடுறாங்க அத அனால வந்து தண்ணி ஊத்தாம கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே வச்சிட்டு இருக்காங்க
சரி சரிங்க என்ன பண்றது கொஞ்ச அது இது வாயிடுச்சின்னா நம்போனு ஒன்னு நட் வாடி போய் அது இதுவாச்சின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா தா இருக்
கண்டிப்பா வெயிலுக் கு அவுங்களாளயு முடியல அவுங்களு எது சொல்ல முடியாது தண்ணி ஊத்தலன்னா செடி வராது வாடுது அதுனால எது இப்போதைக்கு பண்றது இல்லங்க
சரி சரிங்க
நீங்க செடிக்கிளா தண்ணி ஊத்துவீங்ளா
ஆ ஊத்துவங்க அம்மா இல்லன்னா நா வன் நா தாங்க ஊத்துவ ஈவினிங்ல மார்னிங்ல ரெண்டு டைமோ ஊத்துவோ தண்ணி எங்க தந்து மேல மாடியிலியு வச்சிருப் போங்க வீட்டு பக்கத்துல பின்னாடியு வச்சிருக்கோ பின்னாடி மட்டும்தா எங்களது மா பழா மாரமோ வாழ மாற் பமு இருக்கு கொய்யா பழமு இருக்கு சைட்ல வந்து என்ன இருக்குனா சீத்தாமரோ செம்பருத்தி செடி இந்த குண்டு மல்லி அதெல்லா இருக்கும் மேல வந்து உங்க வீட்ல இருக்க மாரிதாங்க துளசி செடி இருக்கு அதுக்கப்பற இந்த கத்தால அதெல்லா இருக்கு மேல மாடி மேல தி ஆ சொல்லுங்க
சரி சரி சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்லிட்ருந்தீங்க சொல்லுங்க
அதா அங்க மாடியிலதா வச்சிருப்போ துளசி செடி அப்படின்னு சொன்னே
எனக்குமே வெத்தல செடி வளர்க்கணுனு ஆசைங்க அதனால நானு ட்ரை பண்ணிட்ருக்கே அதே மாரி எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு வீட்ல வந்து கொய்யாக்கா செடி இருக்கோங்க மேல போயிட்டு நாங்கள பறிச்சு சாப்டும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா செம்ம தீத்தி ப்பா இருக்குங்க கடையிலயே நம்ம காசு குத்து வாங்குனாலு அந்த அளவுக்கு வந்து ருசியா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா இங் க்க வந்து பால் சைஸ் சின்னதா தாங்க இருக்கு ஆனா அந்த அளவுக்கு ருசியா இருக்குங்க
ஆமாங்க என் நம்ம என்னதா கடையில வாங்கி சாப்ட்டாலு அது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக் காது அதே நம்ம வீட்ல இல்ல மரத்துல இருந்து ப்ரெஷ்ஷா நம்ம பறிச்சு சாப்டுமோ டேஸ்ட்டே வேற மாரி இருக்கு நல்லா சந்தோஷமா இது ஜாலியாவு இருக்குங்க ஆனா அந்த கொய்யா பழத்துல எல்லா நெறைய ச த்துக்கள் இருக்க நம்ம வந்து டெய்லி ஒரு கொய்யா பழ சாப்படணுங்க சுகர் இருக்குங்கனா கம்பல்சரி இந்த கொய்யா இருக் குல்ல அத சாப்
கண்டிப்பா கொய்யா எலையு வந் து அம் எப்டி சொல்றது அ கஷாயம் மாரி வச்சு குடிக்க சொல்றாங்க இப்பல்லா நெறைய மருத் தூரீத்தி நெறைய சொல்றாங்கங்க
ஆமா ஆமாங்க சரிங்க உங்ககிட்ட பேசி சந்த ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிங்க நம் அடுத்த உரையாடல்ல சந்திப்போ நன்றி
கண்டிப்பா மிக்க நன்றி
ஆன்றி